அக்கா தோழி
வணக்கம்
ஆஹ இப்ப வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு அந்த அத பத்தி பேசலா. ஆஹ் ஸ்ட்ரீட் ஃபுட் பத்தி பேச பேசலா
சொல்லுங்க ஹலோ
ஸ்ட்ரீ வெதர் ஃபுட்ட பத்தி பேசலாங்க.
ஓகேங்க ஸ்வீட் பண்ணுவீங்ளா
இப்ப வந்து நீங்க வந்து இப்ப ம் தெரு வோரமா இப்ப கையேந்தி பவுன்னு சொல்வாங்கல்ல ரோட்டோரம்ல்லா நெறயா வந்து ஆஹ பாஸ் ஃபுட் எதோ நெறயா நெறயா கொழந்தைய சாப்பிடுறாங்க ஒரு டைம் கொழந்தைல வாங்கி குடுத்தா அப்புறோ அதுவே இது பண்ணி கேக்குறாங்கல்ல அத பத்தி த்தி நீங்க என்ன நினைக்கறீங்க.
ஹ் பாஸ்புட் சாப்பிடறது ஒன்னு பெரிய தப்பு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடறதுல ஒரு பெரிய தப்பெல்லா எதுவு கெடையாது. கொழந்தைங்க மேபி அதேதா விரும்புறாங்க. சோ நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி குடுக்கலா. அதே மாரி தி வீட்லயு நம்ம செஞ்சு குடுக்கலா. ஒரு டைம் அங்க சாப்பிட்டு பாத்துட்டு அதோட டேஸ்ட் எல்லா எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதே மாரி ஃபுட்ட நம்ம வீட்லயு ட்ரை பண்ணா கொழந்தைங்க வந்து அஹ் வீட்லயு சாப்பிடறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வெளியவே அடிக்கடி கேட்டுட்டு இருக்க மாட் ட்டாங்கல்லயா. அது என்னோட கருத்துதா
ஆஹ் ஆமாந் தோழி அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு் வந்து உம் நெறயா வந்து ஹைஜீனிக்கே இல்லாம பண்ணிருப்பாங்க. சுத்தமே இல்லாம பாத்தீங்கன்னா ரோடோரமா வெச்சுதா அதி மா வந்து விப்பாங்க பாத்தீங்கன்னா ஈ மொச்சிட்டு இருக்கு நெறயா டஸ்ட் எல்லா விழுகு அது வந் து ஒடம்புக்கு வந்து ரொம்பயு வந்து உ சுகாதாரம் இல்லாததானே ஒடம்புக்கு நோய் நொடி எல்லா நெறயா வருனு சொல்வாங்க பெரியவங்க ஆனா வந்து ஒவ்வொருத்தரு வந்து அவசரத்துக்கு அது ரொம்பய் ரேட்டு கம்மி ரொம்ப ஹம் ஹம் அது வந்து சீக்கிரமா பண்ணிர்றாங்கல்ல ஆமா எங்கேயாவது வெளியில போயிட்டு வரும்போது வீட்டு ஆஹ் ஈஸியாவு கிடைக்கும் ரேட்டு கம்மி அதனால வந்து அத வாங்கி குழந்தைகளுக்கு ஒரு சமயம் டக்குன்னு கொடுத்துருவாங்க. வீடு பக்கத்துல ஏதாவது கையேந்தி பவண்யிருக்கும் அப்புறோ அந்த குழந்தையை வந்து அதவே மனசுல வச்சுட்டு என்னைக்கே அந்த பக்கம் போகும்போதல்லா அதவே கேட்டு வாங்கி சாப் டுவாங்க அத வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்லயே நிறையஹ ச் புடிச்ச மாதிரி புடிச்ச மாதிரி குழந்தை புடிச்ச மாதிரிய நிறைய ஃபுட் எல்லா போட்டிருக்காங்க அந்த மாதிரில்லா செஞ்சு கொடுக்கலா ஹ
கண்டிப்பா அந்த மாதிரி செஞ்சு குடுக்கலா அஹ் நம்ம உ ரொம்ப அடிக்கடி வெளியே சாப்பிடுறதை விட வீட்லயே ட்ரை பண்றது ரொம்ப நல்லது தானேங்களே
ஆஹ் ஆமாங்க அப்புறோ வந்து அதிகமா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் பாத்தீங்கன்னா நெறைய இட்லி செய்வாங்க இட்லி தோச அப்புறோ அஹ் புரோட்டா அப்புறோ ஃபிரைடு ரைஸு நூடுல்ஸ் அந்த மார்தன அதிகமா செய்வாங்க பாத்திங்னா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாரி இர்க்கு இப்ப நார்த்லெலா பாத்திங்ளா வட இந்தியால பாத்தீங்கனா அந்த ம் அதென்னது நெறய டிஃப்ரெண்டா அந்த பொட்டேட்டோ ஐட்டத்தலா நெறய டிஃப்ரெண்டா செய்வாங்க சப்பாத்தி ஐட்டத்தலா நெறய டிஃப்ரெண்டா செய்வாங்க அந்த மாரிலா நறய செய்றாங்க ஆனா நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த பக்கம் நெறைய வந்து அந்த மாரி அ நெறைய வந்து ம் பண்ணி பண்றத நெறைய பேரு வாங் சாப்புட்றாங்க ஆனா அவுங்க செய்ற பாத்த நெறைய ஹைஜீனிக்கே இருக்காது அ நெறைய பேர வந்து ம்‌ தெரிஞ்சவுங்க வந்து அ வாங்கி சாப்புட மாட்டாங்க கொஞ்சோ ஆ கொஞ்சொ அந்த பக்கொ கொஞ்ச கூலி வேல போய போறவங்க அந்த மாரில்லா நெறைய வந்து அவசரத்துக்கு நம்ம வேலை போயிட்டு வரோ வீட்ல வந்து செய்ய முடியாதுன்ட்டு வாங்கி சாப்புடுறவ நெறைய பேர் இருக்குறாங்க அப்பறோ அப்புறோ வந்து சித்னம் அ கையேந்தி பவன் சொல்ட்டு ஆரம்மிப்பாங்க அப்டியே அதுலருந்து பெரிய பெரிய ஹோட்டல்லா வச்சு பெரிய டெவலப் பானவங்களு இருக்குறாங்க நெறைய பேரு
ஆமா ஆமா அப்ரோ நம்ம வந்து இந்த நாத் த்துஇந்தியன் சைட்ஸ்ல இருக்கவுங்க வந்து உம் இங்யு நெறைய பேர் இந்த அ பூரி அந் இந்த மாரியெல்லா விக்க ஆரம்மிச்ட்டாங்கள்லைங்ளா ஆ அது அதுவ்மே நாங்க அ அதுவ்மே இப்ப கொழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்புட ஆரம்மிக்கிறாங்க சோ அவுங்க செய்ற மாதிரியே நம்ம வீட்ல வந்து நல்ல அ அதோட அந்த ஸ்டைல்லெ ஆகட்டு அதுலே ஆகட்டு நம்ம கொஞ்சோ ஹைஜீனிக்கா நம்ம செஞ்சு குடுத்தோன்னா இனியு திருப்தியா சாப்புல்லா நம்மளுக்கூ எந்த பயமு இருக்காது அதுல எந்த நோய் நொடுகளும் வந்துராதில்லைங்ளா
ஆ ஆமாங்க வீட்லே நம்ம செஞ்சு குடுக்லா கொழந்தைளுக்கு வேணுங்குறதெல்லா அப்பறோ உங்களுக்கு ஸ்ட்ரீட்ஃபுட்டு நீங்க எதாச்ச வாங்கி சாப்ட்ருக்கீங்களா அந்த மாரி ஸ்ரிட்ஃபுட்லா வாங்கி சாப்ட்ருக்கீங்ளா எத
ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்கி சாப்புறோந்தா இப்போ எப் ப கொஞ்சொ வந்து நம்ம கொழந்தைங்களுக் வந்து சின்ன கொழந்தைங்கனா நம்ம சொல்றது புரியாது கொஞ்சொ பெரிய ப கொழந்தைங்க ஆக ஆக தா அவுங்க வந்து அத கத்துக்குறாங்க ஆ டி வில ஆகட்டு ஃபோன்லெ ஆகட்டு எல்லாம் பாத்து இது வந்து ஐஜீனிக் இல்ல அ இத வந்து சாப்புடக் கூடாது அப்டின்ற தாட் வந்து அவுங்களுக்கு இதெல்லா பாக்கும் போதுதா தெரியிது அப்ப வந்து நம்ம அவுங்களுக்கு சொல்லிக் குடுக்கணுல்லைங்ளா இதெல்லா வந்து சாப்டக் கூடாது அடிக்கடி சாப்டக் கூடாது என்னக்காது ஒர் நாள் சாப்புட்றதுல எந்த மிஸ்டேக்கு கெடையாது நாங்க இதே மாரி உங்ளுக்கு வீட்லெயே நல்லா செஞ்சு குடுக்றோ அப்டின் சொல்லி வந்து நம்மதா அவுங்ளுக்கு புரிய வெக்கணு உம் ஒரு சில டைம்ல தவிர்க்க முடியாத சூழ்நெலைல நம்ம வாங்கி குடுக்லா
உம் ஆமாங் சொல்லுங்க சொல்றதே கரெக்ட்டு தா அப்பற பாத்தீகனா அந்த ஸ்ட்ரீட்ஃபுட்டு மாத்தீங்கனா நெறய வந்து இந்த ஆ நல்ல ஸ்டால்லா போட்டு செய்யறாங்க அந்த மாரி எட்த்தல வாங் தரலா அது என்னன்னா அ நாடர்ஃபுட்டுன் சொல்வாங்கல அ அந்த கம்புல கேழ்வரகுல இந்த மாரி ஃபுட்டெல்லா நெறைய விப்பாங்க பாத்துரு
ஆ இப்ப மில்லட்‌ எல்லா நெறைய கொண்டு வந்துருக்காங்க அதுமே இப்ப நம்ம ட்ரை பண்லா அ இந்த மாரி ஃபுட்ஸுக் போறத விட அந்த மாரி ஃபுட்ஸ் வந்து நம்ம குடுத்தோன்னா கொஞ்சொ ஸ்ட்ரென்து கெடைக்கூ அவுங்ளுக்கு
ஆமா எள்ளுஉருண்ட இந்த மாரி அப்ற இந்த பயிறு வகைல வேக வச்சது அந்த மார்லா நாங்க இருக்க ஏயால நெறைய பாத்துருக்கே அது நல்லா சுகாதாரமா எடத்துலெல்லா செஞ்சு விக்கும் போதுலா வாங்கி சாப்புல்லா ஒனு ப்ரச்சன இல்ல ஆனா ஒருத்தர் வந்துல ப ஃபாஸ்ஃபுட்டு சொல்லிட்டு வீட்டு பக்கத் துல நெறைய செஞ்சுட்ருப்பாங்க அத போய் அடிகடி வாங் வாங்கி கொழந்தைல குடுப்பாங்க அடிட்டா அடிட்டாவு நெறைய பேருக்கு நா பாத்துருக்குறே உம் அதெல்லா அவாய் பண்ணணு அப்ரோ ஆ ஒ நீங்க வீட்ல வந்து மார்னிங் ஆ ம காலை நேரத்துல என்ன படு செய்வீங்க
ஸ்கூல் போயிட்ருக்கனால அவனுக்கு வந்து தனியா சமைக்கணு இல்லைங்ளா கொஞ்சொ ஹெல்தியாவு குடுக்கணுன்றதுக்காக கொழந்தைக்கு வந்து தனியா ஹெல்தியான ஃபுட்ஸு ஆ லன்ச்சுக்கு வந்து காலைல டிஃபன்க்கு வந்து தனியான ஃபுட்ஸு மத்யானொ லஞ்சுக்கு வந்து தனியாவு ப்ரிப்பேர் பண்ணி குடுப்போ அதுலே கொஞ்சொ காலைல வந்து பாயில்டு எக்கு நட்ஸு அந்த மாதிரி குடுத்துட்டு லஞ்சுக்கு வந்து ரைஸு தால் அந்த மாரி எதாது வச்சு குடுப்போ
ஓ சாப்புட்டு வருவாகளா கொழந்தைய
இருந்தாலு அத சாப்ட்டு வர ஆ சாப்ட்டு வர சொல்லி நாங்க வற்புறுத்துறனால கூட அவுங்க சாப்ட்டு வருவாங்க ஒவ்வொரு நாள் தா மேபி சாப்ட்டு வர மாட்டாங்க அன்னக்கி வீ சாப்டாம வந்தாங்கனா வீட்ல அவுங்களுக்கு என்னென்ன தேவயோ அ த வந்து ஸ்கூல்ல சாப்டாதனால வீட்ல வந்து வேற எதாவ்து ப்ரிப்பர் பண்ணி அவுங்களுக்கு குடுத்து அந்தனால ஃபுல்லா குளோஸ் பண்ணிடுணு
சேரி சேர் அப்பறோ வீட்ல வந்து நீங்க வந்து தனியா அவங்க கொழந்தைகளுக்கு தனிய நிங்கதனிய சமைச் சமை டிங்ளா
பையனுக்கு தனியா சமைச்சு குடுத்துட்டு அதுக்கப்பறோ லஞ்சுக்கு எங்களுக்கு தேவையானதெல்லா கொழந்தைங்கன்னா நம்ம சப்டுறதே சாப் பிடமட்டாங்க ஆமா
ஆமா எங்க வீட்ல அப்டிதான் ஒரு பையனும் பொண்ணு இருக்கிறாங்க அவங்களுக்கு தனியா செய்யணு நாங்க தனியா செய்யணு அவங்களுக்கு வந்து ஏதாவது நைட்டே வந்து யூடியூப் பாத்து எதாவது பிடிச்ச மாரி ஐட்டம்லாம் பாத்து வச்சிருவோ அப்பறோ மார்னிங் நைட்டு ஏதாவது அதுக்கு தேவையான பொருளா இல்லைய வீட் வீட்ல இல்லன்னா போய் கடைல வாங்கிட்டு வந்து வச்சுருவோ இப்ப பாப்பாவந்து அதிகம சும்மா பாத்தீங்தின்னா இந்த இது ம்ம் பன்னீர் மசாலா அப்பறோ வந்து ஆளு சப்பாத்தி ஆஹ் இந்த மேரி ஐட்டம் எல்லாம் ரொம்ப பிடிக்கூ அந்த மேரி அடிக்கடி செஞ்சு பாங்க அந்த இந்த மாரி செஞ்சு கொடுப்போ அவருப் பையனுக்கு வந்து அதிகமா வந்து இந்த தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கூ அவனுக்கு ஃப்ரைட் ரைஸு அந்த மாரி ரொம்ப கேட்பா அந்த குழம்பு ஊற்றி தனித்தனியாக குப்பியில போட்டு ஊத்தி கொடுப்பாங்கல்ல பாத்திரத்துல அந்த மாரிலா கொண்டே போக மாட்டாங்க ஐய எனக்கு வேணாம்ப்பா அப்படின்றுவாங்க ச் அப்படியே தனித்தனிய அந்த
நீ ஒன்னா எடுத்துட்டு போய்டுவாங்களா
அப்றோ பாப்பாவுக்கு வந்து அவனுக்கு வந்து கொஞ்சோ பெரிய பையன் அதனால வந்து அவனுக்குலா ம்ம் வந்தீங்களா ம்ம் ஆஹ எதை கொடுத்தாலு வாங்கிக்கிறான் மேக்சிமம் ஆனா கொழம்பு ஐட்டம்லாம் தனித்தனிய கொடுத்தாலும் வாங்கவே மாட்டான் பாப்பாவுக்கு தான் ரெண்டு நேரம் ஸ்நாக்ஸு ஆமா அது பாப்பா வந்து ரொம்ப சின்ன பொண்ணு மார்னி ஸ்நாக்ஸ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்சு அப்பறோ வந்து அப்பறோ வந்து அவுங்கநெறைய இந்த சில்வர் பாத்திரத்துல தான் சாப்பாடு கொடுக்கணு பிளாஸ்டிக் ஐட்ட இதெல்லாம் போடக்கூடது ஏதா இருந்தாலுே தண்ணி அப்பறோ ஸ்நாக்ஸ் பஸ் கூட அப்படிதான் இப்பல்ல பிளாஸ்டிக் எல்லம் நாங்க யூஸ் பண்ண மாட்டேன் எப்புமே அவுங்க சொல்றக்கு முன்னாடி நாங்க அப்டிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோ இப்பயு நறைய கொழந்தைலாம் அந்த மாரி கொண்டாந்தானா வேனன்னுடிருப்வாங்க
இப்ப ஸ்கூல்லய மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க உம் கண்டெய்னர்ல எடுத்துட்டு வாங்க உம் இந்த ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் மாதிரி வாட்டர் பாட்டில் அப்பறோ டிபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே இப்ப பிளாஸ்டிக் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நல்ல விஷயம்தான்ல்ல அதே மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்ட வேணான்னு சொ சொன்னா கொழந்தைங்க கேட்க மாட்டிறாங்க இதே ஸ்கூல்ல வந்து அவங்க சொன்னாங்கன்னா உடனே வந்து வீடல சொல்றாங்க கேட்டுக்குறாங்க
உம் ஆமா எங்க பாப்பாலம் பாத்தீங்கன்னா நாங்க இதுவரைக்கூ எங்க பாப்பானுக்கூ பையன் பையனுக்கூ எல்கேஜில இருந்து பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் கொடுத்ததே இல்ல நாங்க அதும் பாத்தீங்கன்னா வீட்டலையும் பிளஸ்டிக் அதிகம யூஸ் பண்ண மாட்டோ இப்ப பார்த்தா குரோசரி ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது எல்லாம் பாத்தீங்கன்னா பிளஸ் பிஸ்டிக்லாம் யூஸ் பண்ண மாட்டோ எல்லா ஸ்டீல் அந்த மாரிதான் தண்ணிபுடிச்சு வைகிறோ அப்டின ஸ்டில்ல தான் பிடிச்சு வைப்போ பிளாஸ்டிக் மேக்சிமம் திவிர ரொம்ப நாங்க வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ன மாரி திங்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன நல்லா விசயம்தா ஆனா இது
ஆமாமா நல்ல விஷ்யோ மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் எல்லா யூஸ் பண்ணாம இருக்கறது நல்லத்தா ஈவ்னிங் வந்து ஈவ்னிங் ஸ்நாக்ஸா எதாவ்து அதா இவுங்க பானிபூரி கேட்டாங்க அத வந்து நாங்க வீட்லியே செஞ்சு குடுப்போ அப்புறோ வேற எதாவது அவுங்க விரும்பி கேட்டாங்கனா பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி எதாவது செஞ்சு குடுப்போ
செர் ஆ பா பிரெட் ஆம்லேட்னா ம் ம் பாப்பாவு ஃபஸ்ட்லா அதிகமா கேட்டுட்ருந்தாங்க இப்ப வந்து அது என்னான் தெர்ல இப்ப வேணாண்ட்டாங்க அப்பறோ கொஞ் ச்சோ டிப்ஃரெண்டா இந்த யூடிப் பாத்து எதா டெய்லி ஒன்னு ஒன்னு பாத்து வெச்சுருவாங்க நைட்டே எதோ வாங்கி வெச்சுருவோ நாங்களு
லீவ் இருந்தனால ஒன்னு ப்ரிபேர் பண்ணதெல்லா இல்ல எங்காது யார் வீ அம்மாச்சி வீடு அந்த மாதிரி எங்காவ்து போவாங்க வருவாங்க எல்லா அங்யே முடிஞ்சிரு இப்ப இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதுலந்து இப்ப மறுபடியு ஸ்டாட் பண்ணணு
ஆஹ் செரி செரி இன்னு ஆரம்பிக்கல ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல
ஆரம்ச்சிட்டாங்க இனிதா சொல்றே ஈவினிங் ஸ்நாக்ஸ் குடுங்கன் கேப்பாங்க இப்ப ஒரு ஒன் வீக் த்தா ஆவுது அதனால அது ஒரு பெரிய இதா அவுங்களுக் தெரியல இனிமேல் தா போக போக போக வ அவுங்களுக் படிக்கறது எல்லா ஜாஸ்தி ஆக ஆக இந்த சாப்பட்ற டைமும் பசிக்கிற டைமு அதிகமாகு
ஆமா நா முன்னாடி ஒர்க் போயிக்கிட்ருந்தே ஈவ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சே வெக்கிறதுல்ல வஸ் வ இது எங் கணவர் வந்து எதாவது கடையிலந்து நட்ஸ் அந்த மாரி ஐட்டம்லா வாய்ங்ட்டு வந்து வெச்சிருவாங்க சாப்டுவாங்க அப்புறோ வந்து கடைலயே எதா பஜ்ஜிப் போண்டாலா நம் வீட்ல சேய்றோம்ல ரேரா டெய்லா வாங்க மாட் ட்டாங்க‌‌ ஆஹ் வாய்ங்ட்டு வந்து குடுத்துருவாங்க அப்பறந்தா இப்ப கொஞ்சோ ஒரு நைன் மன்த்தாதா இப்ப வீட்லந்து பாத்துட்ருக்கனா ஒர்க் எல்லா இப்ப நானே ஓரளவுக் செஞ்சிருவே ஆவ் நன்றி தோழி அப்பற அடுத்த இணைப்பில் உம் அடுத் அ ஃபுட்ட பத்தி நம்ம நெறைய பேசுனோ நன்றி தோழி அழைத் அனைத்து அடுத்த இணைப்பில் மீ
ஓகே தேங்க் யூ நன்றி